கல்
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ சொல்லுங்க அண்ணா
உம்
ஹலோ அண்ணா இருக்கீங்களா
இருக்கே இருக்கே
என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
ஆ இனிமேலு தா சமைச்சிட்டு இருக்கே இனிமேலு தா சாப்டனு
ஓ அப்புடியா
ஆ நா எதிர்பார்க்கல நா பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டே டைம் ஆகுதுன்னு தெரியாம
அப்பிடியா
ஆ நீங்க நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதா சாப்புட்டு வந்து இருக்கே என்ன ஃபுட் சமைக்கிறீங்க
சாப்பாடும் க பாவக்கா கொழம்பு கீரப் பொரியலு
நைட்டா
ஆ ஆமா இப்பதா சமைக்கணு
நீங்க ஏயே சமைக்கிறீங்க
தனியாதா இருக்கோ இல்ல இல்ல வீடு வீடுதா நானு எயே தம்பி மட்டு இருக்கோ
ஓகே ஓகே
எங்க அம்மா சென்னையில இருக்காங்க
ஆ
எங்க பாட்டி வேலைக்கு போயிட்டு வருவாங்க அதுக்குள்ள சாப்பாடு செய்யணோ அப்டின்ட்டு செய்ய ஆரமிச்ச
ஆ செரி செரி
நீங்க படிக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களா
ஆ பச்சிட்தா இருக்கே
காலேஜ்
ஆ
என்ன என்ன படிக்கிறீங்க
பி எஸ் சி எம் ஐ லாப்டிக்ஸ்
புரில
பி எஸ் சி எம் ஐ டி
எம் ஐ டி யா
எம் எல் டி எம் எல் டி லாப்டிக்ஸ்
லோ லேப் டெக்னீஷியனா
ஆ
ஐ கடிக்காத
அ இனிமேதா சமைச்சி சாப்புண்ணோ
ஆமா இப்ப சாப்பாடு கொழம்பு வெஸ்ட பொரியல் பண்ணிட்டு இருந்த
ஆ
இனிமேல்தா சாப்புண்ணோ இதுக்கப்புறோ கூட படிக்கிற கூட படிச்ச பசங்க ரெண்டு மூணு பேர் வருவாங்க
ஓ நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்ளா
ஆ நா காலேஜ் முடிச்சு ரெண்டு வருஷோ ஆச்சி ரெண்டு வருஷமா இதோட சேத்தி ஒரு வருஷோ டொண்டி பைவ்ல முடிச்ச
ஆ
ஏய் கடிக்காத
ஜாப் எதுவு ட்ரை பண்றீங்ளா
ஏ இது வரைக்கு நா மூணு ஜாப் மாறிட்டே பட் ஆளாவதா ஒண்ணுமே நானா ஒண்ணு கட வெக்கலா அப்டின்னு பா பாத்துகிட்டு ஏதாச்சி சாப் மாரி வெக்கலான்ட்டு இது இங்க பஸ்ட்டு எங்க அம்மா டெய்லரிங் சாப் வச்சிருந்தாங்க
ஆ
இப்ப அந்த கொரோனா அந்த டைம்ல வந்து கடைய மூடிட்டாங்க
ஆ
திருப்பி அதே இது ஆரம்பிக்கலானு பாக்கற எங்க அம்மாவ வேலைக்கு போகாம உக்காந்து வேல செய்யுற மாறி ஏய் கடிக்காத உக்காந்து வேல செய்ற மாறி
ஆ
இன்னடா திங்கிற ஏ துப்புடா உக்காந்து வேல செய் ஏய் அதா திருப்பி அத கட வெக்கலான்ட்டு இருக்கோ
செ
பவித்தக்கா லோன் ஏதாச்சு கெடைக்குமா ட்ரை பண்ணிட்டு இருக்க கெடைச்சா
ஓகே ஓகே
அது வரைக்கு எதுக்கு சும்மா உக்காரணு அப்டின்ட்டு
உம்
இது செட் ஆக மாட்டேக்கி ஜாப் எதும் போறது
ஆ சரி ச
அதுதா
அப்றோ இன்னைக்கு ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்றோ என்ன பண்லான்னு பிளானு
வேலைக்கு தா போணு நா படிச்சதுக்கு வேலக்கு போ முடியு
அ எல்லா ஒட்டுக்காதா படிக்றீங்ளோ
ஆமா ஆமா ஆமா ஒரே கிளாஸ் தா
ஆ ஒரே நிமிஷோ ஒரே நிமிஷோ சத்தீ தூக்கிட்டு போற கடிச்சிட்டுடேகற பர்றா ஹலோ
ஆ சொல்லுங் சர்
அது இங்க புதுசா ஒரு நாய் வாங்குணோ நாய்குட்டி
ஆ
இன்னு இங்க வந்து செட்டாகலையா பாக்குற எல்லாத்தையு கடிச்சு வச்சுகிட்டு இருக்கா
ஆஹா குட்டி நாயோ
ஆ எ ப்ரோஃபைல்ல வச்சுருப்பே
ஆ சரி சரி
எல்லாத்தயு ஐ எல்லாத்தையு கடிச்சு வச்சுக்கிட்ருக்கா
ஆஹா பெட்சு வளக்குறது ரொம்ப பிடிக்குமோ
அது இத்தன் நாள் நா இத்தன் நாள் நா ஆஃப்டல்ல இருந்தே
ஆ
அங்க ஒரு குட்டி நாய் இருந்ச்சு அத நான் தா பாத்துக்கிட்டு இருந்தே சாப்பாடு வைக் கிது அது அப்டியே இங்கேயு வந்து போர் அடிக்ற மாரி இருந்துச்சு சும்மா வீட்ல உட்காண்ட்டு இருக்றதுக்கு அதுக்கு
ஆ
அதா ஒரு குட்டிநாய் வாங்கி
சேரி சேரி
ச நீங்க எதோ அப்ளே கேக்க வந்தீங்க என்னது
இல்ல இல்ல ஒன்னுல்ல மறந்துட்டே
கெடகு ஹ
அப்றோ இன்னைக்கு டே எப்டி போச்சு
இன்னைக்கி டேவா
அ
என்னங்க லைசன்ஸ் போட்டுர்லான்ட்டு ஆர் டி ஓ ஆஃபிஸ் போனா ஆர் டி ஓ ஆஃபிஸ் ரைடு வருது இல்லன்ட்டாங்க இந்த லைசன்ஸ் போட்றக்கு மட்டுமே நா ஏப்ரல் மாசத்துல இருந்து சுத்திகிட்ருக்கே
ஆ ஹா
டெலிவரி வேலையாச்சு பாக்காலனு பாத்தா லைசன்ஸ் இல்ல
ஓ
ஏப்ரல் மாசத்துல இருந்து சுத்திட்டுருந்தே லைசன்ஸ் போடர கேப்லே நா ரெண்டு வேலைக்கு மாறிட்டே
ஆ ஹ
ஒவ்வொரு டைமு நா போகிறப்போ மாத்தி வச்சுட்டாங்க மாத்தி வச்சுட்டாங்ன்ருக்காங்க என்ன சொல்றாங்கனு தெரில இதுக்கு மேல
அப்படியா
ஆமா ஒரு எக்ஸாமுலா போகும்ல அது எப்டி
எக்ஸாம் எனக்கு இயர்லி ஒரு எக்ஸாம்தா ஒரு செமஸ்டர்தா
சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மாரி ஏதாச்சு இருக்குமாதிரி
நாலு பேப்பர் இருக்கு எங்ளுக்கு
நாளு பேப்பரா
ஆ
பரவால்ல பாஸா ஃபெயிலா
உ நா அரியரே எதுலயுமே வெக்கல ரெண்டு வருஷமு பாஸ்தா
இஸ்ரியாஃபரீர் இல்லையே
ஆ அரியரே இல்ல
சந்தோசோ
நீங்க நறையா நீங்க நெறைய அரியர் வச்சிருப்பீங்களோ
அரியர் எனக்கு இல்ல
ஆ
இது வரைக்கும்மே அரியர் வைக்காம பாஸ் ஆனே
உ ஆனா வேல கெடைக்கல
கெடச்சுது எ கம்பெனிக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்கல்ல
உ
அதுல எல்லாத்துலயு செலக்ட் ஆன ஏ கூட ஒருத்த இருக்கா ஏன்டா அதுக்கெல்லா போற எ கூட வாடா அப்டின்னா
சரிதா இப்போ இப்போ அவரு நல்ல வேலைக்கு போயிருப்பாரு
அவதா துபாய் பேய்ட்டாளே
ஐயையோ செரி ரைட்டு கம்புலு நீங்க அந்த ஜாபுக்கு போயிருந்தாவாச்சி அதுலேயாச்சி உங்ளுக்கு வேல கெடச்சிருக்கு
அ நா இங்க ரெண்டு மூனு வேல போய் பாத்த எனக்கு செட் ஆகல அதுதாங் என்ன ஒன்னா லீவு கே லீவு தரமாட்டிங்கிறாங்க ஓவர் டைம் இருக்க சொல்றாங்க அந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனையா போகுது அவ்ததா
சேரி சேரி
அப்பா அம்மால்லா எங்க இருக்காங்கங்க எந்த ஊரடி
அப்பா அம்மால்லா வேற ஊர்ல இருக்காங்க நா ஹாஸ்டல்ல இருக்கே
ஓ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கப் போறீங்களா
ஆ காலேஜ் இங்கதா
இங்கதானா
அவ ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்டு் படிக்கிறால்ல அங்கதா நானு படிக்கிறே
ஓ ரெண்டு ஒரே காலேஜ் தானா ரெண்டு வேரு
ஆ ஆ ஒரே கிளாஸ்தா
ஒரே கிளாஸா
ஆ
சேரி சேரி எனக்கு அந்தப் புள்ளையே எங்க புடிக்க தெரியாது
சேரி
சேரி ச நீங்க என்ன சாப்டீங்க
நா இப்போ சப்பாத்தி சாப்டே ஹாஸ்டல்ல சப்பாத்தி போட்டாங்க
சப்பாத்தி
ஆ சப்பாத்தியு கடலக்கறியு
ஓகே ஓகே
ஆன
ஆ இனிமேல்தா அதா சமைச்சாச்சி பாதி போ முடிஞ்சி இனிமேல்தா
நைட்டு சாப்பாடு கொழம்பு இது எப்புடி இது புரியல்ல
ஆ இப்ப இது என்னன்னா நா எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு என்னால எந்திரிக்க முடியாது நா இப்போ எந்திரிக்க முடிஞ்ச அளவுக்கு சேர்ல உக்காண்ட்டு அப்டியே சமைச்சிருவ பகல் ஃபுல்லா தூங்கிருவ
அ
ஏ தம்பியு எங்க பாட்டியு வேலைக்குப் போறாங்க
ஆ
காலேலயு மதியானமு அங்கயே சாப்டுக்குவாங்க நைட்டுக்கு மட்டு இங்க சாப்டுவாங்ளா அதா நா நைட்டு மட்டு எஞ்ச்சு சமைச்சி வெச்சிருவ மீதி இருஞ்சினா நா ஃபிரிஜ்ல வெச்சிருவ கால்ல போறப்ப சாப்ட்டு போயிருவாங்க
சேரி
அந்த மாரிதா போயிட்டு இருக்கு
ஆ ஓ
ஆ இப்ப இந்த இதெல்லா ரெக்கார்ட் ஆகுன்ன ரெக்கார்ட் ஆகுந்தான
ஆ ஆ ஆ ஆ
அ
செரி அப்புறோ வேற
வேற வே சொந்த ஊரு எதுங்
அப்றோ வேற
ஹலோ
நாளைக்கு என்ன சமைக்கிறதா இருக்கீங்க
நாளைக்கி இருக்கறத வெச்சாது செய்யானுல நாளைக்கு அவ்ளோதா லீவு தான இங்க எல்லாத்துக்கு லீவு
அப்டியா
அதா எங்க பாட்டி இல்லன்னா ஏ தம்பிதா செய்வா
செரி தோழர்
ஹலோ
செரி எனக்கு ஒரு கால் வருது நா கூப்புடுற
அ ஓகே ஓகே